ஹலோ வணக்கம் தோழா சொல்லுங் ஹ கேட்குது தோழா சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க தோழா என்ன பண்ணிட்டு இ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹ என்ன மாரி இந்த எந்த தலைப்பு பத்தி பேசலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விஷ் யம் வந்து ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் புடிச்சமா இருக்கும் ஹ உணவுலருந்து ஹ திரைப்படங்கள் அந்த மாரி செய்ற விஷயங்கள் அந்த மாரி உங்களுக்கு ஆஹ் ஒரு புடிச்ச வினவு உணவு அந்த மாதிரி நா எத சொல்லுவீங்க
எனக்கு உணவுல எல்லாமே பிடிக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவுனா அது நமக்கு பிரியாணி தான்
உம் எனக்கு நீங்க கேக்குது கேக்குது கேக்குது நீங்க சொன்ன மாரி எனக்குமே பிரியாணி நா ரொம்ப புடிக்கும் எனக்கு பிரியாணின்னு இல்லை எல்லாமே புடிக்கும் அது அது அதுடைய டேஸ்ட்ல வந்து கரெக்ட் டார்ந்தங்க ப உதாரணத்துக்கு சாம்பார் இருந்தால் கூட அந்த கரெக்டா அந்த பக்க கூத்து கரெக்டா எல்லாமே ம் சரியான முறையில செஞ்சு அதுவுமே வந்து
உண்மதான்ங்க இல்லாம உம் சமைக்கிற வித பொறுத்துதான் எல்லாமே இருக்கு அதே மாதிரி எனக்கு ரொம்ப ப்ரோ பிடிச்சது பிரியாணி அதை விட நெக்ஸ்ட்ட் அ ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா நெத்திலி மீன் குழம்பு தெரியுமா ஆஹ் நெத்திலிய மீன் குழம்பு அதுல மாங்காப் போட்டு செய்ற அந்த அந்த கொழம்போட டேஸ்ட்டு அந்த கை பக்கவம் அரைச்சி போடுறோம்ல அந்த மிளகு இதலாம் அப் அது என்னது மில லய்க்‌ தனியா அதெல்லம கைய நல்லா அத வறுத்துட்டு அந்த இடிப்போ தெரியா இப்ப எல்லாம் பெருசா எல்லாம் எங்க கிடைக்குது சின்னதா இப்ப நம்ம வீட்லயே கிடைக்கும் அதல போட்டு இடிச்சுட்டு அத செய்ற அந்த மீன் பமே டேஸ்ட்டே தனிதான் அந்த கைப்பக்கம் இருந்தாலே அந்த சாப்பாடோட டேஸ்ட் ஆ அந்த மாங்கா போட்டு செய்ர அந்த நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக்கு அதுக்கு சைடிஷ் வந்து அதே மாரி பெரிய மீன்லாம் போடக்‌ கூடாது சின்ன மீன் ஃப்ரை பண்ணி அது கூட வச்சுிட்டா அந்த டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லாருக்கு அது ரொம்ப புடிக்கு உங்களுக்கு புடிச் எது
ம் நநிங்‌ அதா எனக்கு ஆ எனக்கு ஆ நீங்க சொன்னது போல எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அத தவிர்த்து இந்த எனக்கு வந்து இனிப்புனா கொஞ்சம் புடிக்கும் அதனாமே எங்க அம்மா இந்த இடியாப்பமா செய்வாங்க இடியா பம் ஆப்போ அந்த தேங்கா பால வச்சு வசு செய்வாங்க
செம செம செம ஆ அதேத அதெல்லா ஆ அதே மாரி நான் தேங்காப்பால் எந்த இடியாப்பம் அது மட்டுமே வச்சு சின்னதா நான் ஒரு கைய இந்த தண்டார்பெட்ல சின்ன கடைய போட்ருந்தன் நானு சும்மா டைமிங்க்காக அது கடவுள் பிண்ணத்த நம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துது அத செய்ய முடில என்னால அத அப்புற ரன் பண்ண முடில அந்த இடியாப்பம் தேங்காப்பால் ஆப்பம் தேங்காப்பால் ஆப்பம் அந்த கொட்டுக்கடல கொட்டுக்கடல பொட்டுக்கடல சொல்லுவாங்கள கொண்டகடா ஆ கொண்டக்கடல அதுடைய அந்த குருமா போட்டு செஞ்சா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா ருக்கு அது வந்து நா தண்டார்பேட்ல கடையேய் போட்ருந்த நானு சமீபத்துல எடுத்துட்டே என்னால அத ரன் பண்ண முடியலன்ட்டு நீங்க சொல்ற அத்தன ஐட்டமுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஐட்டம தா சொல்லிட் ருக்கீங்க
ஆஹ் நீங்க சொன்ன மாரிய அது எ எப்பயுமே நா எதாது ஊருக்கெல்லா போயிட்டு வந்தன்னா எங்க அம்மா கரெட்ட அது செஞ்சுவச்சுருவாங்க எனக் பிடிக்குன் சொல்ட்டு ஸ அந்த மாரி ஒரு உணவு தா அந்த ஆப்பமு இடியாப்பமு இத தவிர்த்து நீங்க வந்து இப்ப ஒ சமைக்றது பத்தி நீங்க வந் சொல்லும்போது நீங்க உங்களுக்கு புடிச்ச இந்த சமையல் ரொம்ப நல்லா ச செய்வே அந்தமாரி வீட்ல இருக்கவர்லா பாராட்டுற மாரி ஒரு சமயல்னா அது எந்த சமயல் சொல்லுவீங்க
சும்மாவே சொல்லக்கூடாது அது கடவுளுடய வரமா என்னன் தெரியல நா செய்ற அத்தன சமயலுமே என்ன பொறுத்த வரைக்கு எங்க வீட்ட பொறுத்த வரைக்கு சரி அக்கம் பக்கத்திலருக்கிறவங்க சரி அத்தன பேருமே ந பாராட்டுவாங்க கேட்டு வாங்கி சாப்டுவாங்க அது ஸ்வீட்டா னாலு சரி காரமானாலு சரி அது சமைக்கிறது சாப்பாடு வெறு சாப்பாடு கொழம்புனாலு உங்க கை மனோ நீங்க வக்கிற அந்த மீன் கொழம்பு வாசன ந்து எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருக்காது எப்படி நீங்க கத்துட்டு வந்திருக்கீங்க அப்டின்னு தெரியல அந்தளவுக்கு நல்லா இருக்குன் பாராட்டுவாங்க ஸ்வீட்டானாலு சரி இப்போ லாஸ்ட் ஸ்ட டைம் இந்த ரம்ஜான் போனப்போ நா ஒரு கீர் அப்படின்னு சொல்லுவாங்க அ மோஸ்ட்லி அத செய்யவே முடியாது அத செஞ்ச பாருங்க அத கேட்டு வாங்கி சாப்பிடாத ஆளே இல்ல அது எந்த மாரி நீங்க செஞ்சிங்க தயவ் செஞ்சு நீங்க யூடியூப்பில போடுங்க அப்டின்ட்டு எல்லாமே எல்லாமே க்கு அது இனிப்பாருந்தாலு சரி வீட்டு சாப்பாடா இருந்தா சரி பிரியாணி ஏன்ன ஆர்ட்ரு செஞ்சு பிரியாணி கூட நான் கையால என்ன எங்க்கிட்ட கேடப்பாங்க பத்து கிலோ வரைக்கு என்னால தனியா செய்ய முடியு பத்து கிலோ பாஞ்சு கிலோ வரைக்கு நீங்க வீட்லயே செஞ்சு குடுங்க அப்டின்ட்டு கேடப்பாங்க அதையு நா செஞ்சு குடுப்ப எல்லாமே தெரியு எல்லாமே நல்லா சமக்கிறேன் தா பாராட்டுறாங்க இது வரக்கு நல்லா தா சொல்லிகிட்டுருக்காங்க பாக்கலா இதுக்கப்பறொ எப்டி இருக்குது இது வரைக்கு கரெட்டா நல்லா போய்ட்ருக்கு நா எது செஞ்சாலு எது சமைச்சாலு நல்லா இல்லன்னு இது வரக்கு யாருமே சொன்னதில்ல நீங்க செய்ற அத்தனையுமே நல்லாருக்கு சூப்பரா இருக்கு எங்களுக்கு சொல்லி குடுங்க அப் என்னனு கேப்பாங்க எங்க ரிலேசனான பக்கத்தக்கா அக்கம்பக்கத்ல இருக்க வீட்டால்கலா அவுகளு வந்து கேப்பாங்க இது எப்டி ண்ணனு குழிப்பணியாரோ நெக்ஸ் அதது நெக்ஸ்ந்து குழி பணியாரோ அதுக்கு தொட்டுக்க கார சட்னி செய்வ அதுவு அதுவு அதே மாரி தா ரொம்ப டேஸ்ட்டா ருக்கு அப்டின்ட்டு கேட்டு வாங்கி சாப்டுவாங்க சுட சுட காலையில குழி பணியாரோ கார சட்னி அதே மாரி இனிப்பு பணியாரத்துல அந்த வெள்ளம் போட்டு தேங்கா நெய் ஊத்தி செய்யும்போது அதுவு தனிப்பட்ட டேஸ்ட்டு எல்லாமே செய்வே எல்லாமே நல்லாருக்குன்னு சொல்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அலிஸ் எனக்கு நீங்க சொன்ன மாரி அந்த மாரி உணவு புடிக்கும் அதுக்கப்பற நானு எ வீட்டல இருக்கும் போது ஏதாவது சின்னது அப்பப்போ நானு ட்ரை பண்ணுவ சா சமையல்ல அ சிம்பிளா செய்றது அப்பப்போ பாத்தீங்ன்னா எங்கம்மா இப்போ சட்னிஅரைக்காம விட்ருவாங்க அப்போ என்ன பண்ணுவுனா இந்த தக்காளி தொக்குன் பண்ணுவோ அந்த வெங்காய தக்காளி பூண்டு அதெல்லாம் போட்டு சிம்பிளா ஒரு ஒரு பத்து நிமிஷத்ல செய்ற மாரி அது செய்வோ அது எனக்கே புடிக்கும் ஆ எப் ஏன்னா டெய்லியு எப்பமே சட் நீங்க சாப்புட்டு திடீர்னு கொஞ்ச டிப் ஃப்ரெண்டா சாப்டும் போது அது கொஞ்ச ஆஹ் அது நல்லாருக்கு நல்லா ஒரு அனுபவருக்கு அத தவிர்த்து நானுமே பிரியாணிலா நெறையா ட்ரை பண்ணியிருக்க அப்புறோ வந்து நண்பர்கள் கூட ஒரு பெருசா அதிகமாக இல்ல ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாரி செஞ்சிருக்கோ நண்பர்களோடு சேந்து ஆஹ் அந்த மாரி ஒரு அனுபவம் இரு இரு ஆஹ் அத தவிர்த் த்து அப்பப்ப நா வந்து ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து வேல செஞ்சுட்டு இருந்தேன் அப்ப அங்கேயே வந்து சமையலற எல்லாமே இருப்பாங்க சமையல் ஆட்களும் ஒரு டைம் என்ன ஆச்சு அப்டின்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்டு வந்துட்டாங்க ஆனா வந்து எங்க சமையல்காரங்க வந்து இல்ல ஒரு ஒரு வாரமா வந்து அவங்க இல்ல அவங்க அவங்க எதோ பிரச்சன சொல்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால ஆள் இல்லாம இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்க வந்து கெஸ்ட் வந்து என்ன சொ ன்னான இந்தமாரி எனக்கு அர்ஜெண்டா சாப்பாடு வேணு அவங்க வந்து கர்நாடகாவிலருந்து வந்திருந்தாங்க அவங்க கர்நாடகாவிலருந்து வந்தோனே சாப்பாடு எதா வேணு மாரி கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்ப அந்த டைம்ல பாத்து மணி ஒரு பதினொன்ற மணிக்கு மேல ஆயிடுச்சு அதனால வந்து சாப்பாடு அப்ப அங்கேக்கு இல்ல செரி அதனால எதாது ஸ்செஞ்சு குடுக்க முடியுமானு கேட்டாங்க அந்த மாரி கேட்டோனே நா அவங்க என்ன கேட்டாங்கன்னா சிம்பிளா எனக்கு வந்து தால் தடுகா அப்டின்னு சொல்டு ஒன்னு இருக்கு தால் தடுக்கா எனக்கு செஞ்சு குடுங்க அப்டின்னு சொல்டு கேட்டாங்க சேரி நா சேரி ட்ரை பண்ணி பாப்போ அப்டின்னு சொல்டு தா ஓரளவுக்கு யூடூப் பாத்துட்டு ட்ரை பண்ண அது சாப்பாடு எல்லாமே வந்து தால் தடுக்கா ப்ளஸ் வந்து ஜீரா ரைஸ் அது செய்ய சொன்னாங்க நா இங்க வந்து நா கொஞ்சோ அந்த எப்டி சொல்றது அங்க என்ன சொ சமையல்காரன் கூட அவங்கு அப்பப்போ பாப்பாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு அததா பேசிக்காக தெரியு ரொம்ப தெரியாது நா வீட்ல அப்பப்போ சமைக்கிறதுனால பேசிக்காக தெரியு அத வச்சி அத அத வச்சி நா யூடியூப் பாத்துட்டு ஃபுல்லா செஞ்ச ஒரு ஒரு எட்டு பேருக்கு அவங்க சமச்சு குடுத்த அது ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்டு பாராட்டுனாங்க அதுக்கப்ப
நல்லா இருக்கு அந்த மாரி செய்யற அந் மாரி செய்யும்போது நமக்கு தெரியாது ஆனா பார் த்து செய்றோ அப்டின்னா கண்டிப்பாக அது நல்லா தா வரும் அது ரொம்ப டேஸ்ட்டா எறங்கும் அது அதெல்லாம் கரெக்டா அது கைறு இது அந்த சமயத்துல கரெக் கிட்ட வந்துரும் எல்லாமே நமக்கு அவ பயந்துட்டே செய்வோம் என்ன ஆயி அது கொறை ஆயிடுமோ அப்டின்ட்டு அத் கண்டிப்பா நல்லா வரும் அது
உம் அதா அதான் அது செஞ்ச தால் தடு க்கவு அதுக்கப்றோம் இந்த ஜீரா ரைஸ் செஞ்சேன் அதுக்கப் அப்றோ ஒரு அப்ளோம் சிம்பிளா து அப்றோ ஊறுகா இருந்தது அத மட்டும் வச்சி குடுத்துட்டேன். அவங்ளுக்கு ரொம்ப புடிச்சி போயிருந்தது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு சொல்ட்டு மறுநாளும் அவங்க ஹோட்டல்லாம் இருந்தது ஆனாலுமே வந்து வெள்ல அவங்க சாப் உள்ள மத் நானும் எனக்கு இதே நேத்து செஞ்ச அதே தால் தடுக்க காவே எனக்கு மறுபடி செஞ்சு குடுங்க ப்ளஸ்ஸு வந்து உருளைக்கிழங்கு பொறிகளும் அத மட்டும் செஞ்சு குடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நா அதுமாரி சிம்பிளான அதே ரெசிபி இப்பயும் அதே மாரிதான் ரெசி செஞ்சு குடுத்தேன் அவங்க ரொம்பவே ஹேப்பி ஆகிட்டாங்க. மறுநாள் வந்து அவங்க போகும் போது அவங்களே இது ஒண்ணும் அவங்க ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் தனியா காஸ் குடுக்கணு பே பண்ணணு ஆ அதுக்கு தனியா பே பண்ட்டாங்க அதுக்கப்பறோ எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு ஐநூர்ரூபா குடுத்துட்டு ரெம்ப நல்லாருந்துதுனு சொல்ட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு போனாங்க சோ அந்த மாரி அது ஒரு அனுபவோ வந்து ஒரு நல்ல ஒரு அனு பவமா எனக் கு இந்த உணவு ன்ற உட்னே அ அது ஒரு நல்ல ஒரு ஞாபகமா இருந்தது
நாங்க வந்து கடைசியா எங்கியோ லாஸ்ட்டு எங்க அண்ண வீட்டுக்காக நாங்க போயிருந்தோ சேர் அங்க வந்து அந்த ஏரி கர தெரியும் தெரியுங்ளா ஏரி கர படகெல்லா போய்ட்ருக்கு அங்க அந்த ஒரு கிராமோ அது கிராமத்துல அங்க போய் பா இல்ல அங்க போய் ஒ நம்ம அங்க அதா பசங்கூட போய் டைம் ஃபேஸ் பண்ட்டு வரலா அப்டின்ட்டு கெளம்பி போனோ சேரி அங்க போய் சமச்சு சாப்பிடலா மத்யானோ லன்ச்சு அங்கயே சமச்சு சாப்பிட்லா அப்டின்ட்டு இங்கிருக் பொருளெல்லா எடுத்துட்டு போலா அப்டின்ட்டு எடுத்துட்டு போம்போது அங்க போய் சமைக்கறதுக்காண்டி எடுத்து வெக்க சொன்னோ எடுத்து வெச்சாங்க அங்க போய் பாத்தா அதுல முக்கியமான பொருளே இல்ல அரிசிக்கு எண்ண எதுல்லா இருந்தது அதுல போட்ற காய மறந்தாச்சு ஒரு சில காய் தா இருந்துச்சு ஒரு சில காய மறந்தாச்சு மிளகா தூள் இல்ல மஞ்ச தூள் இல்ல எதுவுமே இல்ல எண்ண மட்டுந்தா தாளிக்க இஞ்சி பூண்டு இது தா இருக் கு அ மத்தபடி நாங்க நெனச்ச எந்த ஒரு பொருளுமே இல்ல அதுல சரி எது இருந்தாலு பரவால்ல இப்ப நம்ம போய் வாங்கல்லா முடியாது அந்த ஏரிக்கர ஓரமா இருக்கோ நம்ம நா அங்கர்ந்து போனுன்னா எங் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் மறுபடியு வெளில வரணு சரி வேண்டா இருக்கறத வெச்சே சாப்பிடலா அப்டின் சொல்லி இருக்கற்த வெச்சே சமச்சோ நாங்க அதுல ஒன்னுமே இல்ல ஆனா அன்னிக்கு அ பாத்தா அவ்ளோ நல்லா டேஸ்ட்டா எறங்கிச்சு அந்த சாப்பாடு வை அவ்வளோ நல்லார் அந்த ஏரிக்கரையட அந்த காத்துல பசங்க கூட விளையாட்டு அதெல்லாம் சாப்டது அனுபவ அத நாங்க மறக்கவே மாட்டோம் டா ஒன்னுமே நம்ம போடல ஆனா சாப்படு பாருங்க அவ்ளோ டேஸ்டா வந் இருந்துது
நீங்க சொல்றது அ நீங்க சொல்றது சரிதான் சில நேர நேரங்கள நம்ம ரெண்டு காரணங்கள ஒன்னு ரொம்ப பசியில இருந்துருப்போம் அ அது அப் அந்த நேரத்தில வந்து எது இருந்த நல்லா இருக்கும் சில நேர ஆ சில நேர சிம்பிளா தான் இருக்கும் அதுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாரி இருக்கும் நா அ நாங்க வந்து ஒரு திருவண்ணாமலை கொஞ்ச நாள் பிரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு பேச் சுலர் ரூம்ல எடுத்து தங்கிருந்தோம் அப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா அதிகமா நம் வீட்ல செய்ற மாறிலாம் சமைச்சு குடுக்க மாட் மாட்டாங்கள அதனால நாங்க சிம் பிளா ஏதாவது செஞ்சிட்டு இருப்போம் என் அதிகமாக இங்கே ஆஸ்சிரமம் இருக்கும் திருவண்ணாமலையில் நாங்க மேக்ஸ் வாங்கே சாப்ட்டுப்போ என்னைக்காவது சமைப்போ சிம்பிளதா இருக்கு பாத்தா அதுவே ரொம்ப நல்லா இருக்கு வீட்டலல்லா இருந்தா பாத்திங்கனா எ கொழம்பு இருந்தா இது ஏ பொரியல் இல்ல இதுக்கு தொட்டுக்க இல்ல அப்படி சொல்ல கேட்டிருப்போ ஆனா இங்க பாத்திங்கனா அந்த ஒரு வெறு கொழம்புதா இருக்கு அதிக வந்து அவ்ளோ வந டேஸ் ஒரு நல்ல ஒரு சாப்ட்ட ஒரு திருப்தி இருக்கும் சோ அதுல நீங்க சொல்றமே எனக்கு அந்த ஞாபகம் தா வருது எனக்கு இத தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது ஆஹ் இப்ப உணவ பத்தி பேசணு தவிர்த்து உங்களுக்கு இப்ப ரீசன்டா ஏதாவது படங்கள் பாத்த அந்த மாதிரி எதா அனு
படம் பார்த்த அனுக அனு ஆஹ் நெறைய படம் தா இருக்கு எனக்கு வந்து இந்த பட தா புடிக்கு அந்த பட தான் புடிக்கும்ன்றதுலா இல்ல அந்த படத்துல கருத்து நல்லா இருக்கா நடிக்கிறவங்க க நல்லா நடிச்சிருக்காங்களா அத வச்சு வச்சு தா பாப்பே நானு அந்த மாரிதா அது லாஸ் பாத்த தலைவன் தலைவி படந்தா பாத்தே விஜய் சேதுபதி சாரோட ப நடிப்பு எனக்கு ரொம்ப புடிக்கு அதுக்க அந்த ஹீரோதா புடிக்கன்றதுல்ல அவர் அந்த படத்துல அந்த நடிப்பு நல்லாருக்கு அடுத்தது விஜய் இப்ப வந்த கருப்பு பட ச சூர்யா கருப்பு படோ ஆஹ் அதுல அவரு நடிப்பு நல்லாருக்கு அந்த மாதிரி அந்தந்த கதா பாத்த அந்த சமயத்துல அந்த நடிப்பு அவங்க ஒன்ன கரெக்டா இருக்கா அந்த பட புடிச்சிருக்கா கருத்துருக்கா அவ்வளதா அந்த ஹீரோ அந்த படத்தோட முடிஞ்சு போ அதுக்காக இந்த ஹீரோதா புடிக்கு அந்த ஹீரோதா புடி அதெல்லா இல்ல நடிக்கிறங்க நல்லா நடிக்கிறாங்க அந்த படத்துல நல்லாருக்கு அவ்ளவுதா ம மத்தபடியலா பிடிச்ச ஹீரோ பிடிச்ச ஹீரோயின் அதெல்லா இல்ல சரித்தோழாம் ம நீ ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறே
ஆமா உங்களோட ஆ கரெக்ட்டுதா உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி நம்மளட நேர முடிந்தது இதோட நம்ம நிறைவடைச்சிக்கலா
கண்டிப்பா நன்றி